ஹலோ எப்டிமார்
நல்லார்க்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சிங்க இப்பதா நீங்க
நானு சாப்ட்டாச்சி ன்ன ரொம் நாள் ம் ஃபஸ்ட்டுல்லா நறைய்ப் பேசுவீங்க இப்பல்லா பேசற்துல்ல ஆலை
ஆமாங்க எங்க கொயந்தைங்ளு கு லீவ் உட்டாதா உட்டாங்க
ஆ
ஒரு வேல்யு பாக்க முடிய்ல இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா கூட தெரிஞ்சுக்காது போலங்க வீட்ல இருந்துட்டு நம்பள பாடா படுத்துறாங்க ம் அவங்களுக்கு காலையில செஞ்சு நைட்டு செஞ்சு செஞ்சு மதியம் செஞ்சு நடுவுல ஸ்நாக்ஸ் குடுக்கணும் குழந்தைங்க கூடவே நம்ம டைம் ஆயிடுது ஆ குட்டி பாப்பாவும் இருக்காங்க ம்
எப்டி எப்டி போச்சு பிர்க்னன்சி டைம்லாம் உங்களுக்கு
ஆ பரவாயில்லைங்க நம் பஸ்ட் எல்லாம் அஞ்சு குழந்த ஆறு குழந்த தாத்தாங்க எல்லாம் பாப்பாங்க எல்லாம் இருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் அஞ்ச அஞ்சு பேரு ஆறாறு பேரு அப்படின்னாங்க நம்மளுக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்த பெத்துக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிருது
ஆமா அப்போ வந்து அப்பத்தி கால சூழ்நில வேற பா அவங்க வந்து எல்லாமே வந்து ஆ இப்போ தட்னா பட்டன் போட்டா ஆ மாவாட்டி குடுக்குது ஆ அம்மிக்கல் எல்லாம் ஆட்டுறது இல்ல தண்ணி சேந்தி எடுக்கறத இல்லை இடுப் ப்ல தண்ணி தூக்குறதுல எல்லாம் டேப்ப த இருந்தா எல்லாமே வேணும்ன்னும் போது ம் ம் ப்ரக்னன்சி டைம்ல கொஞ்சம் சிரமங்களும் அனுபவிக்கிறாங்க நிறைய சிசேரியன் கேள்விப்பட்றேன் நானு
ஆமாங்க அது சிசேரியன்னு பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆனாலும் பரவால்ல பிரெக்னன்சிலயே ரொம்ப சிக்கல் அத பண்ண வேண்டாம் இத பண்ண பர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம பாட்டிவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ந நாளைக்கு டெலிவரினா இன்னைக்கு கூட குமிஞ்சு வீடெல்லாம் தொடச்ச அப்டி எல்லாம் என்னுவாங்க சொல்லுவாங்க ஏன்ன அப்ப நார்மல் டெலிவரி ஆகும் அப்டிங்கறதுக்காக அப்டினுவாங்க எல்லா வேலையும் செய்வேன்பாங்க காட்டுக்கெல்லாம் கூட போனேன் சொல்லுவாங்க பாட்டீங்களான் ஆனா இப்ப வந்து என்னென்னா பிரெக்ன ன்ட் நடக்கும்போது கூட அவ அவ்ளோ மெதுவா பாத்து பாத்து பாத்து நட அது ஒருத்தர் கைய புடிச்சிட்டு நடக்கணும் அந்த மாதிரி பெட் ரெஸ்ட்ல இருங்க வேல செய்ய வேண்டா ஒவ்வொருத்தருக்கு இரும்பும் போது கூட கொஞ்சம் பாத்து இரும்ப சொல்லியிருக்காங்க
ஆமா இப்போ எனக் எங்க அம்மா பாத்தீங் கன்னா சொல்லுவாங்க இப்போ நானு எ எங்க சின்ன அண்ண ரெண்டு பேருமே வீட்ல தான் பொறந்தோம்
செரிங்க
அவுங்க என்ன சொன்னாங்கன்னா நா துணி துவைச்சிட்டே இருந்தாங்களா அவுங்க பாத்தா நான் ஆ இடுப்பு வலி வந்து நா பொறந்துட்டே அப்டின்ற மாரி சொல்லுவாங்
ஓ ஆ
பெரியண்ணனும் அதே மாரி தான் ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களாம் அந்த டைம்ல வந்து ஆ பாப்பா பொறந்துட்டான் அப்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க
ஆ
அப்டிலாம் கேட்கும் பொழுது இப்போ இதெல்லாம் வந்து அப் டி இருந்த ஜென்ரேஷன்லருந்து வந்துட்டு நம்ம ஒரு ஒரு விஷ் விஷய த்துக்கும் ஹாஸ்பிட்டல் போற மாரி இருக்கு அதுவும் இல்லாம இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த இன்ஜெக்க்ஷன் போட்றாங்க அஹ் உம் அது வந்து தடுப்பூசி வந்து அ ஒரு மாச இத்தினி மாசத்துல குழந்தைங்க உருவானதுலந்தே ஹாஸ்பிட்டலுங் கையுமா இருக்கு தடுப்பூ சி அ தைராய்ட் டெஸ்ட் பிளெட் டெஸ்ட் இதுலயே ஓடிட் ட்ருக்கு ஆனா அம்மா காலத்துலலெல்லா பாத்தீங்கன்னா நா என் எங்க அ ம்மா நா நாங்களே வீட்ல பொறந்தோன்னா அப்போ எங்க அம்மா எல்லாவு வீட்லதா பொறந்துருப்பாங்க இன்னு வரைலு அவுங்க வந்து அ ப்ச் அவுங்களால முடிஞ்சத வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க
ஆமாங்க இப்ப நம்மளுக்கெல்லாம் முடியுதுங்களா அவுங்கெல்லா பாட்டிங்கல்லா அதா சொல்றாங்க இப்போவே பாட்டி எல்லா நம்ம போர் அடிச்சு தூங்கினா கூட அவுங்க ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்டின்னா அவுங்க அப்ப அப்ப சாப்ட்ட சாப்பாடு அப்டி இப்போ பிரெக்னன்ட் ஆகுறதே ஒரு பெரிய பாடா இருக்கு இல்லலைங்களா குழந்தைங்கிறதே கிடைக்காத மாதிரி ஆயிருச்சு
ஆமா சாப்பாடு அதே சாப்பாடு நம்ம இப்ப சாப்பிட்டோம்னாலு நம்மளால வந்து அவுங்க ஈக்குவலுக்கு இருக்க முடியாது அதுக்கு காரணோ என்னன்னா நமக்கு வந்து அந்த மருந்து கலக்காத சாப்பாடு வந்து அப்ப கிடை ச்சிது இப்போ வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு பயிர் வெளைவி க்கணு அது ஆரம்பத்துல இருந்து அந்த நெல் வெதையோ இல்ல ஏதோ ஒரு வெதைய பதப்படுத்தணு அந்த அதுல இருந்தே அவுங்க வந்து மருந்துல இருந்துதா நம்ப சாப்புடுறோ அப்போ எல்லாத்திலியு மருந்து ஊறி போய் கடந்தா நம்ப ஒடம்பு என்னத்
அதாங்க பயிர விடுங்க நேத்து ஒரு வாழப்பழோ அந்த பழோக் கூட மேல பழுத்த மா திரி இருந்துச்சு சரின்னு வாங்கிட்டு வந்தா அது பிரிச்சு சாப்ட்டா காயுங்க அந்த பழத்துல கூட இது பண்ணி வெச்சிருக்காங்க
ஆமா
பதப்படுத்தி மேல பாத்தா பழுத்த மாதிரி இருக்கு வீட்ல வந்து சாப்ட்டா வெறு காயி இந்த மாதிரி இருந்தா நம்ம ஒடம்பு என்ன ஆகுறது
ஆஹ் ஏதோ நம்ப இப்பொ நம்ப ஒரு கோ ஒரு ஹோல்சேல் கடையல போய் பழ வாங்க போறோ அப்டின்னா அந்த எடத்ல என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி ஒரு தார் பழம் வாங்க வாங்கும் போது ஸ்ப்ரே அடிச்சு குடுத்துருவாங்க நாங்க என்ன பண்ணுவோ அந்த ஸ்ப்ரே அடிக்கா தீங்க எங்களுக்கு வந்து வேணா ஏனா வரிசையில வெக்கணு வருசத்தட்டுல வெக்கணு அந்த ஸ்ப்ரே அடிச்சா ஒடனே பழுத்துரு அங்க வந்து வீட்டுக்கு எடுத்துன் வரும்போதே பழுக்க ஆரம்பிச்சிரு
ஆமா
அதனால அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு என் என்ன பண்ணுவ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கப்றோ ரெண்டு நாள் கூட அது தாங்கு ஆனா இப்பொ இருக்குற சூழ்நிலையில அது அந்த பழத்த சாப்ட்டா எண்ணத்துக்காகர்து அவ்ளோ ஸ்பீடா பழுகுதுன்னா அப்போ அது எவ்ளோ கெமிக்கலா இருந்துருக்கு
ஆமாங்க அந்த பழோ அப்டி ஆகுதுன்னா நம்ம ஒடம்பு என்னாகுறது சின்ன சின்ன கொழந்தைங்களுக்கெல்லா குடுக்கறோ குடுத்தா எதாவது ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுங்க ரொம்ப கஷ்டொ எதையு நம்பி வாங்கி சாப்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த காலத்துல யாரையு நம்பவே முடியறது இல்ல எது எதுல கலக்க கலப்படொ செய்றாங்கன்னு நம்ம புரிஞ்சு க்கவே முடியாது
அது மட்டு இல்லாமப்பா உழைப்பு வந்துடுச்சுங்க
ரொம்ப கஷ்டோதா இந்த காலகட்டத்துல ஒரு கொழந்த ரெண்டு கொழந்த பெத்துக்குறதே பெரிய குதுரக்கொம்பா இருக்
ஆமா உடல்லு உழைப்புன்றது ஏ கம்மியாகுதுன்னா இப்போ வந்து நம்போ ச ஏற்கனவே சொல்லியிருந்தல்ல எ நம்பல்லா சின்ன வயசுல அதிகமா பாத்திங்ன்னா அ கொழல்லா எங்க வீட்லல்லா கெடையாது ரொம்பு இப்போ நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப தூரோ போவோ ஒரு கிலோமீட்டர் வரிலு கூட போயிட்டு ஒரு கொடோ தண்ணி தூக்கினு வந்திருக்க நா பத்து வயசு அதுக்கு முன்னாடி இருந்தே நாந் தண்ணி தூக்கிருக்க தண்ணி வந்துப் கெணத்துல வந்து சேந்துருவோ அப்போ வந்து நம்ப அது ஒரு எக்சசைஸா தண்ணி இழுத்து வ எடுக்கும்பொழுது அந் த வேஸ்டான இருக்குற அந்த சதைகள்லா கொறையு அதுவுல்லாம நம்ப குனிஞ்சு கோலம் போடவு பெரிய வாஸ் சல் இருக்கு அத தாஸ் சாணி தெளிச்சி கோல போடுவோ இதெல்லா வந்து அதெல்லா இல்லாம் போயிடுவோ இப்ப அந்த உடல் உழைப் பு அந்த பிளெக்சிபிளா வந்து ஒடம் பு இல்லாதனால தா அது நார்மல் டெலிவரி கூடி இருக்
அதுதாங்க அதுதா மெயின் காரனோ ஏன்னா பயப்பட்றோ ஏன்னா இப்ப ஒரு ஒருத் ஒருத்தரு வந்து பிரெக்னன்ட் ஆகுறதே பெரிய இதா இருக்கு இல்லைங்களா அதனால அவங்கள வேல செய் வக்காம தாங்குறாங்க வீட்டுல அதுஸ் செய்யாத இது செய்யாத ஒக் கஞ்சி பனதே பெரிய விஷயோ வுட்ருங்க ஒன்னு செய்வேண்டா செய்வேண்டான் ஒன்பது மாசஸ் சப்டியே உக்கார வைக்கிறாங்களா
உம் இது இருக்கோ இல் இன்னு மீதி இருக்கு காலகட்டத்துலலெல்லா என்னப்
அதுதாங்க ரொம்ப கஷ்டோ இப்ப வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி இருக் குது கிரைண்டர்ல அரிசி போட்டுறோ ஒன்னுமே நம்ம ஒ ஒ உடல் வந்து உழைப்பே இல் மிஷின்ல துணிப்
ஆமா அது கூட பரவால்ல அதையு தாண்டி அந்த கிரைண்டர்லு ஆட்ட முடியாம பெரிய கிரைண்டர்ல இருந்து ச் குட்டி கிரைண்டருக்கு வந்தோ அந்தக்குட் டிஸ் டில்டிங் கிரைண்டுதா அதுவே சாச்சி ஊத்திடுது அதையு வந்து நம்ளால யூஸ் பண்ண முடியாம இப்போக் கடைலப்
கரெக்டா இப்ப அததா சொல்ல வந்தே நானே கடையில தா குடுத்து அரைப் ஏன்னா அந்த கிரைண்டர் கழுவுற இது கூட வேல கூட வேண்டா அப்டின்னு
அதுதா அது ம்ச் நா வந்து ம் கிட்டத்தட்ட எத் எப்டி சொல்றது தெரியில எனக்கு வந்து ரொம்ப நாளாவே நா அந்த கடையில வாங்கற பழக்கத்தையே நா விட்டுட்டே மாவு போய் இன்ஸ்டா போய் வாங்கிட்டு வந்து இட்லி ஊத்துறது தோச ஊத்துறது எனக்கு அத் அதனவோ பிடிக்கவே மாட்டேன்து அது கொமட்ற மாதிரி ஆயிடுது அதனால முடிஞ்ச அளவுக்கு நா வீட்ல கிரைண்டர்ல ஆட்டனா ஆட்டுறது இல்லைன்னா சாதாரணமா ஏதாவது உப்மாவோ அந்த மாரி ஏதாவது சின்ன சின்ன டிஃபன் ஐட்டங்கள செஞ்
செரி செரிங்க நா பாப்பா இருக்கிறதுனால் ல வீட்ல அரைக்க முடியறது இல்ல அங்கயே கடையிலயே குடுத்து குடுத்து அரைச்சுட்டு வாங்கிவே
ஆமா அது கரெக்ட்டு தா ஏன்னா கோல்டாவு இ உளுந்துல கை வச்சா கோல்ட் ஆகுறாங்க அதுதா ஒ உடம்ப சூழ்நில
அதுதா நம்மளுக்கு முடியாம ஆயட்டு இருக்கு என்ன பண்றங்கங்க நம்ம தொட்டுட்டு பாப்பாக்கு பால் ஃபீட் பண்ணோம்னா அவளுக்கு சளி புடிச்சு இது
பரவாயில்ல அதனால ஒண்ணு இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலன்னா பரவாயில்ல அதுவே பழக்கமாக்கிக்காம கொழந்தைங்க வந்து ஏன்ன நம்ம இப்ப அததா சொல்லிட்டு இருக்கோ நம்ம காலங்கள் இருந்த காலத்துல இப்ப இருக்கிற மாரி இல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதெல்லா வந்து இப்ப இல்ல நம்ம கொழந்தைங்கள நம ஹெல்தா நம்ம பாத்துக்கணு அதுக்கு நல்ல உண் உணவு முறைகள் அதுங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு அப்டி எக்ஸசைஸ் பண்ணலையா ஏதாவது அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாரி ஏதாவது கேம்ஸ்
கண்டிப்பா அப்டிதா சேத்துக்கணுங்க சேத்து விட்டுரணு ஸ்கூல்ல எல்லா எக்ஸ்ட்ரா ஏதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூப்பிட்டாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்ரணும் ஈவினிங் வண்டு ஏதாவது கிளாஸ் போறாங்கன்னா அனுப்பி விட்டுருணும்
ஆமா அந்த மாதிரிலா பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ஒடம்பு ஆரோக்கியன்றது அதுக்க ஏத்த மாதிரிஹ் அவிச்ச முட்டை இந்த மாரிலாம் கொடுத்து பழகணும்னா அஹ் இந்த ப்ரெக்னன்சி டைம்ல நம் அ பாத்து நெறைய பிரச்சனைகள்லா இனி வரும் குழந்தைங்கள்லா பக்ககக்கூடாது அப்டின்றது தான் என்னோட
ஆமாமாங்க கண்டிப்பா ஏனா குழந்தைங்கன்றது ஒரு வரோ அந்த குழந்தைங்க கெடைக்காம எத்தன பேர் இருக்காங்க அப்ப நம்ம கிடைச்ச கொழந்தைங்கள வந்து நல்லபடியா பாத்துக்கணு சாப்பாடு நம்ம வந்து இதுக்கு மேல வர ஜென்ரேஷனுக்கு சொல்லணு நம்ம தா மருந்து கலந்த உணவ சாப்ட்டு இப்டி ஆய் இதுக்கு மேலயாவது இயற்கையா ஏதாச்சு இது பண்ணி வீடு தோட்டம் மாடி தோட்டம் அந்த மாரி பண்ணி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பா நெக்ஸ்ட் டைம் பேசுறே நானூ பேசினதுல டைம் கொண்டு தெர்ல பாய்ப்பா